ஆ எ தொல்லுங்க சொழி எடுத்து வச்சுக்கிட்ற்ந்ந அதா ம் பாப்பாவோட வெளாட் ஜாமா புறா சிந்தி கெடந்து எடுத்துவச்ருக்கங்க
ஓ செரி செரி செரி செரி
ஆ அசல பத்தி பேசணு புனு புல ம் அப்புறோ ஏது ஒரு ரெண் தனியா பே பண்ணனு புட்டுக்கு அதுக்கு சேத்து தங்குறதுக்கு மட்டுமே பே பண்ணா போதுமே ம்
சண்டல்லா வந்துச்சு அந்தாலதா செரிப்போ காலி பண்ணு அ பக்கத்துலயே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லே எதிர்பாத்த மாரி நீட்டா அந்த ஹவுஸ் ஓனரு கொஞ்சோ அவுங்களுக்கு பொண்ணுங்க தா இருக்காங்களா எங்களையு கொஞ்சோ பாத்துப்பாங்க எப்டின்னா சேப்டி யாரு வரா போற என்ன பண்றோ சா சாப் ங்க வாங்கற மாரி அந்த மாரி அவுங் கொஞ்ச கேரிங்கா பா்த்தப்பாங்க கோவில் பக்கத்திலே கோவில்ட்ருக்கு அது ஒரு மாரி அக்ரஹார தெரு மாரி பெருமாள் கோவில் அதனால எல்லாருமே அங்க மேக்ஸ் ஆ எல்லாமே ஃபேமிலிஸ் குட்டிஸ் ஒரு நாலு மணி ஆனா போது கவி அவ்ளோ கச்ச கச்ச கச்ச கச்ச கச்சேனு சவுண்டு கா கொலுசு சலக்கா மாரி கேக்கு
ஆ அது வந்து நின்னுச்
பாத்த ஆ குட்டிஸ் அவ் ளோ வேரு நாலு மணி ஆனா போது வெளிய வந்து ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கு வெளாடுவாங்க
ஆனா அந்த மாரி எடோ வந்து நல்ல சேஃப்டி இங்க எங்க ஊருமே அப்டிதா அந்த தெருல மட்டு்தா ஆள் வெளிய உக்காந்துருக்கு சால்னி நாங்களே யோ ஸ்சிக் மாட்டோ நா ஏனா எங்க சித்தி வீடு அங்கதா சத்தயா வீடு அங்கதான மேக்ஸ் இப்போ வந் து நெறைய ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க வேற வேற இருக்காங்க ஆனா கோயில் இருக்கனால அந்த எடோ வந்து அப்டியே வித்தியாசமா இருக்கு நாங்களா வெளிய உக்காந்துருப்பமா ம்
இவுங்க கோயிலுக் ட்லருந்து பிரேயர் பண்ணிட்டு பிள்ளைங்ல அதுல வெளாட விட்டுட்டு கண்காணிச்சிட்டு இருப்பாங்க அது தெரு ஃபுல்லா சும்மா ஜெக ஜோதி கச்ச கச்ச கச்ச க ச்ச பிள்ளைங்க சத்தமு வெளயாட்டுமா தா இருக்கு
நாங்க இங்க என்ன பண்ணுவோ சாலினி உக்காந்து பேசுவோ நாங்க நம்ம எங்க தெருல உக்காரத விட இங்க வந்து உக்காந்தோம்னா கூட ஒரு மண் நேரோ டைம் போறதுந் தெ தெரியாது நீங்க பிள்ளைகளோட இருப்பீங்களா அதது விளாடு கூட விளாடுவீங்ளா
புரிய்லா
கூடலா விளாடுவீங்ளான்னு கேக்கே
இல்லல்ல நா மேல நின்னு பாத்துட்ருப்பே சும்மா டே ட்டா சொல்றது அவ்
ஆ ஏனா செல பிள்ளைகலா உடாது நம்மள கூட பேசிட்டோ பழகிட்டோம்னு விடாது
ஆமா ஆமா நா எனக்கு வெளியே போய் நா மாடியிலேந்து எறங்க மாட்டே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான நா மாடியிலருந்து ஜஸ்ட் பாத்துட்டு இல்லன்னா மொட்ட மாடில போய் பாத்துட்டு அந்த மாரி தா இருப்பேனே தவிர கீழ எறங்கி போ மாட்டே
சேர் சேரி அது நீங்க அப்டியே ஆ நீங்க அப்டியே பழகிட்டனால அது அப்டியேருக்கு
ஆ ஆமா நம்ம நா வீட்லயே குட்டி பிள்ளைங்க கிட்ட அவ்ளவா டக்குனு அட்டாச் ஆக மாட்டே ஒரு மாரி வித்தியசமா
அது அதும் அதா நெறைய பேர் அப்டிதா அது இது ஏ அப்டி ஒ பயமா இல்லன்னா பிள்ளைங்கிட்ட அது எதுக் கு பேசிக்கிட்டு அப்டியா
அது தெரியலயே ஒரு சிலர்கிட்ட ஒட்டிக்குவோ அதா ஒட்டிடுச்சுன்னா ஒட்டிக்கு அந்த ஃபஸ்ட் ப டாக் வந்து பெரியவங்ககிட்ட பேசும்னா கூட டக்
ஆமா அப்ப இவள்ட்ட வந்து நீங்க வந்து எப்டின்னு கணிக்க முடியல என்னால ஏ இவ வந்து செல பேர்ட்ட டக்குன்னு இது பண்ணிருவா செல பேருட்ட வந்து எவ்ளோ மல்லு கட்னாலு போராட்னாலு நீ யாருன்னு வந்துப்பாரு அப்டின்ட்ருவா
ம் நா இங்க பி ஜி படிச்சேலா அங்க எனக் கு ஒரு ஃப்ரண்டு இருக்கான் சொல்லியிருக்கேல சுபி அவ ஆமா அவளுக்கு பையே பொறந்திருக்கான் சொல்லிட்டு அவளு நச்சரிச்சி ஆமா மூணு மாச ஆச்சு அவளு நச்சரிச்சுட்டு கடந்த ஏடி ஒழுங்கு மரியா போன வாட்டி ஏமாத்திட்டே இந்த வாட்டி வந்து தோல வந்து தோல நா அப்ப இப்போ போன கவி ஊருக்கு போனேனா அந்தல ஊரு போற வழியில தானா அதுநால்ல செரிஞ்சொல்லிட்டு போனே எனக்க அவ பிள்ளைய பாத்தோனா சாக்கு ஆமா எனக்கு அ பிள்ளைய பாதோனே சாக்கு மேடம் கை லே வச்சு தொட்டில் மாரி ஆட்டி ஆட்டி ஆட்டி ஆட் ட்டியே வச்சிருக்கா அதனால அவ என்ன பண்ணுவானா யார் கை மாத்துனாலு ஒடனே அழுவா ஆனா அழும் போது டக்குன்னு கைய வச்சு நம்ம நம்மளு தொட்டில் மாரி ஆட்டிட்டோன்னா ஆ ஆட் யாராவது ஒருத்தர் என்ன ஆட்டணும்ப்பா ஆ
ஏ அப்டி பழக்குனாங்க
அது இப்ப இப்பந்தான தலை பையே பெரியவ இவதான மூத்த பேரே எல்லாரு எல்லாரு தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி நா அதா கேட்ட ஏடி வாய்ப்ரேஷன்லயே பிள்ளை வச்சிருக்க இன்னு எத்தன நாளைக்குடி நீ தூக்கி தூக்கி ஆட்டுவ அந்த அவ அ
கொஞ்சோ வளந்துட்டா கஷ்டோ
நா அதுதா சொன்ன எப்புடிமா எப்புடிமா சமாளிக்க போறீங்கனு எ டின் எனக்கு தெரியாது தாய்மாம ரெண்டு பேர் இருக்கா அப்பா இரு க்காரு எங்க அம்மா இருக்காங்க அவுங்க அம்மா இருக் காங்க இதுக்கு எனக்கு சமந்தமவே கெடையா நா மொதலே சொன்ன இப்படி வைப்ரேட் பண்ணாதீங்கன்னு அவுங்கதா கையில வச்சே ஊஞ்சள் ஆட்டுனாங்க அ இனி அவுங்க கேட்க நேரம்லா அவங்க தாண்டி ஆட்டணு நம்ம வேல ஃபீட் பண்றதுதா ஃபீட் பண்ணோமா கையில குடுத்தோமா ஆமாமா
நல்லது ஆ
அதனல்லா ஃபீட் பண்ணமா கையில குடுத்தோமா அவுங்களே தொ தொட்டிலு ஆட்ட வேண்டியதுதா ஊஞ்சலு டோண்டிதா
அதேதா
ஏ வந்தோடனே அலுதாங்க ரொம்ப சினுங்கன்னா அலுதா அந்தல என்னடா சினுங்குறானே அப்படின்னு பாத்தட்டு ட்டு லைட்டா ஷேக் பண்ணிட்டு அதே மாதிரி கையில வச்சு அப்படி ஆட்டுனா சிரிச்சிட்டு அப்படி இருந்துக் ட்டா அதெல்ல நல்ல பழக்கி வச்சிருக்கோமா நல்ல சூப்பரு அது கையிலருந்து கீழேருக்க முடியாது
ஆமா பேசுனா இது பண்ணிருவா பேசுனா சிரிச்சிருவா சேந்துக் குடுவா ஏன்னா நம்ம எல்லாருமே வீட்ல பா சுத்திருந்து பேசி பேசியே இதா அதுனால நல்ல வேல அந்த ராக்கிங்கல்லா வைக்கல ஆட்டி ஆட்டி கையில
அது அவுங்க அம்மா அப்படி பழகிட்டாங்க அவங்க அம்மாவு எப்படி சொல்றது
ம்
இவ எங் இவளு எங்கு தான அதனால அவங்களு அது அது எப்பிடி சொல்றதுன்னா மொத்த குடும்பத்துக்கே மொத புள்ள ரெண்டு குடும்பத் த்துக்கு மொதப்புள்ள அதனால கொஞ்சோ குஷில எனி
ஆமா அது உண்மதா
நா அததா சொல்லிட்டுருந்தே குஷில ஆட்டிட்டாங்கம்மோ அங்க அனுப்பும் போது நீதாமா ஊஞ்சலாட்டணு அப்படின்ன அந் இதல்ல ஓடிரு ஊஞ்சல் ஆட்ட சொல்லி கேட்டன்ன நா அப்பவே சொல்லிடுவே ளேயி உங்க பாட்டிட்ட போயிரு ஊ மாமன்ட்ட போயிரு
ஆமா உண்மதா சால் ஏன்னா இப்ப நம்ம இவ இங்க வந்து சுத்தி ஆள்ருக்கு தெரியாது அங்க போய்ட்டு எதுக்கு அழுதா ஆமா கிட்ட இருந்தாதா அவ இருக்கு இவான்னு இல்ல வேற எதாவது திட்ட வேணும்மு இவாலே எவ்ளோ கஷ் டப்பட்டு இது பண்ணா தெரிமா அங்க எங்க வீட்ல மூணு மாசோ கிட்டத்தட்ட மூணு மாசோ இருக்கேல இவ தங்கச்சிமார் மாத்தி மாத்தி இருப்பாளுக கப் பெட்ல படுத்துருப்பாழுக அவ் இருப்பா அதுல சட் சத்தோ இருக்கு ஆள் ஆள் நடமாட்டே இருக்குமா கொஞ்சோ லேசாங்க கட்டினாலு யாருனாலு எட்டிட்டு தாத்தால இருந்து எ எ மொத பூட்டி வேறயா எல்லா எட்டி எட்டி பாக்கதா செரி தொட்டுல்ல வந்து வந்து பாக்கவு செரி அப்டியே இருந்துட்டாங்க இங்க வந்து மொதல்ல கொஞ்சோ கஷ்டப்பட்டா பழகதுக்கு அப்பறோ என்னாச்சு இங்க செட் டானோன்னே அங்க போய் சத்தோ கேட்டோன்னே அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டு
ஆ செரி செரி இவளுக்கு வந்து ரெண்டூ ஃப்ரெண்ட் வீடு பக்கத்துலதா இந்த மொத தெ மொ சந்துல போனா எங்க வீடு ரெண்டாவது சந்தல போனா அண்ணா வீடு
ஐயா அப்பு வந்து ப்ரெச்சன்னே இல்லியே எனக்குலா அப்டி அமஞ்சிருக்குனா ஆமா முக்காவாசி
தெரு
அப்போ முக்காவாசி இவ சக்தி மீனானா எங்க வீட்லயே தா கெடப்பா இப்போமே எங்க ஆட்சி ஏசுவா ஏன்னா இப்ப கொஞ்சமாது உ புள்ளய வந்து காம்ச்சுட்டு போயே வாயே வாம்பா வாரா வாரம்மு அதுக்கப்பறம் கூப்புடதே விட்டுட்டா ஏனா அப்பறோ இங்கியுத் தெரியு இங்கக் கடைய வச்சு அங்க போக முடியாது வர முடியாது வாரத்துல ஒரு நாளாவது வன்ட்டு டவுன் போவயில எறக்கி விட்டுட்டு போ சொல்லு வரைய்ல போவயில கூட்டு போ சொல்லு அப்டின்ம்பா சேரிச்சி சொல்லுதன்சி அப்டியாவது போலாமானு கூட்டுக்குச் சொல்லுவேன் அது இப்ப அப்டியே இழு சொல்லிதே விட்டுட்டா போ உ மவளே நாங்க வீடியோ கால்லயே பாத்துகிடு எப்யோவாச்சு வீடியோ கால் படி இவ படிச்சுக்கிட்டாங்க சால்னி பேசறதுக்கு ஆ இப்ப நம்ப சொல்லி குடுத்து சொல்லி குடுத்து அந்த குட் டியா இருக்குதுல மூஞ்சு தெரிஞ்சா தெரிஞ்சி அப்டின்னு சொல்லி குடுத்துருப்பா பாத் திங்ளா கரெக்டோடி வெச்சுபே எனக்கு ஜீப்பா ஒரு யஜ்ஜி அ இப் இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல பேஸ்றீங்க அப்டினா அவளுக்கு ஒரு சந்தோஷோ சும்மு சொல்லாத ஆவாவ் கைய வெச்சு பிடிச்சு வுட்டா அடின்னு கொஞ்சோ எறங்கனாலு ஏத் விக்கிறதல்ல ஜி அதான்ஜி க்ரானு அப்டின்பே இப்ப நீங்க அங்க ஹாஸ்டல்ல இருந்துட்டு இப்ப இங்க வந்து வீட்ல கொஞ்ச ஃப்ரீயா இருக்கும்மார் இருக்கும்ளே
ஆமா நை நா வீட்டுக்கு வந்தாலே ஒரு சோம்பேரி அது ஏந் தெரியாது அகாடமி வேலையு ஒழுங்கா பாக்க மாட்டே வெளியு ஒழுங்கா போ மாட்டே அது கொஞ்சச ரொம்ப சோம்பேறி ஆயிருவே
வேல எதுவு செய்வாங்ளா கேட்டா நா இன்று கொஞ்ச நாள்ள அங்க போயிருவே எனக்கு செஞ்சு குடே அப்டி எத கேப்பீங்ளா
அ ஆ நீங்க வேற நா இங்க உள்ள வரதுகு மட்டு எனக்கொரு லிஸ்ட்டு வெச்சிருப் பழுக அப்றோ நா கெடந்து சண்ட போடுவே என்ன உள்ள வரதுக்குறன்டி வெச்சிருக்கீங்க நா செய்ய மாட்டே வெக்க மாட்டே
அதேதா ஆ இல்ல செல்வி இப்ப எப்டி வரு பியே இதுலா அவெ ஷேர்ப் பண்ணுதம்னு தங்கச்சியும் சண்ட போடுதாலா பத்தியா ஒன்னோடையது எடுக்கக்கூடாதும்பே நா எடுத்தே யூஸ் பண்ணக்கூடாது எடுத்து பயன்படுத்
ஐயோ பெட்டியே புடிங்கி வெச்சிருக்கா அவே எங்க அம்மா பெட்ட படுத்திருக்கே
அப்பயா
ஆமா
ஏன்னு கொஞ்சோன்னு கேட்டா என்ன சொல்வா இன்னு ஒரு மாசத்துல அங்க பேருவே பாப்போ அப்டின்ருவா
கரெக்ட்டு இதேதா அது எப்டி நீங்க சொன்னீங்கன் தெர்ல இதேதா ஓ நீங்க அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருவீங்களோ
அதுந்தா சாலி சொல்லுவே இல்லனா இவலே தெளிவா எப்டி சொல்ல போறேன் அவன் சொன்னா சொல்லிருவா இப் ஒரு வருஷம் ஆயிடுச்சால நீ போய்டிட்டு எப்பவும் போனா தெரியுமா பாப்பா நாலு மாசம் இருக்கேல கூடையில கொடைக்கின்னு போயிட்டு வந்தேன் அப்பறம் இந்த வாட்டை ஒரு வயசாகி ஒரு மாசத்துல எங் அண்ணன் கல்யாணத்துக்குன்னு ஏப்ரல்ல போய்ட்டு வந்தேன்
செரி
அதுக்கு போய் ஒரு வாரோ இருந்தா அதுயு ஒரு வாரம் முழுசா இருக்கல இந்த சண்டே போயிட்டு இந்த சண்டே வன்ட்டே
ஆ
அதுக்கு பீருள்ள வைக்கறதுக்கு எடோ இல்லையா என் தங்கச்சி சொல்றா செரி செரி என்ன செய்ய
சத்தியமா இ ஏ பீரோ ஏங்க்கிட்ட இல்ல ஏ ட்ரெஸ் ஏங்கிட்ட இல்ல ஓன் அதோட ஹைலைட் என்ன தெரிமா நா இந்த வாட்டி வந்து சொல்லாம கொல்லாம சேர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு யார்ட்டயையூ சொல்லாம நா வந்து கெளம்பி வந்துட்டே
ஆ
வீட்டு வாசல்ல வந்து நிக்கே சீ நீ எதுக்கு வந்த எப்படி சர்ப்ரைஸா இல்லயா ஏ போன மாசோ தான வந்துட்டு போன இப் ப திருப்பி ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வந்தன்னா சர்ப்ரைஸ் கெடையாதுன்ட்டாழுவ
ஐய்யய்யோ இது நமக்கா கஷ்டமா இருக்கு பெருத்த அவமானமா போச்சே
வாங்கறது இங்க வந்து அவமானப்பட்டது தா மிச்சோ
அட ச்ச கஷ்டமால இருக்கு உள்ள என்ன இருந்தாலு
ஆமா என்ன பண்றது
அதுக்கு சொல்லுதா பீரோல வச்சுட்டே சேரி இன்னு ஒரு வாரத்துல பேயிருவ அதுவரைக்கு இருந்துட்டு போது அப்டிங்கா எப்ப என்ன புல்லா ஏ ய நா தா வச்சிருந்தன அதா ப்ள நீ எனக்கு கொஞ்சங் கூட வெக்க எடோ குடுப்பல்லா இப்ப ஃபுல் பிருள் எனக்கு தா அப்டிங்கா வில்லித்தனமா நெனச்சுக்கிட்டே ஆஹா அப்படின்னு அப்பதா நெஜோ வோ பிள்ளைக்காண்டி பீரோல எடோ குடுத்துருக்க அப்புமு ஏங்குழுது இல்ல ஏங்குழுது கம்பு பைலே தா இருந்துச்சு அத எடுத்து நா கொண்டு போன பேகு கம்பு பையில தா இருந்துச்சி ஏ பிள்ள குழுது மட்டு எடுத்து அடுக்கி வெச்சிருந்தா அத அடிக்கி வச்சுட்டு சொல்லு ஆமா அத அடிக் கி வெச்சிட்டு சொல்லுதா என்ன இந்த ஒரு வாரத்துல இது லக்கேஜ கிளியர் பண்ணிருனு அப்டிங்கா எது என் ஆமா அதா சொன்ன ஏப்பா வோ பிள்ள குழு தான அ என்னது எ என்ன சொன்னா வோ மொவ குழு தான போயி இரு க்கு அப்டின்ன கரட்டு தா இருந்தாலு என்னோட புது சுடிதார் வெக்க எடோ இல்ல அப்டிங்கா
ஆ
அப்ப எனக்கு எப்படி இருக்கு
செர்தா
நா அதா நெனச்ச இவ வா அப்பூ வ வான வார வாரோ பாக்க வந்துருவா சலி முன்னால
ம்
இப்பவு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க வந்துருவாளா அதனால தேடிக்கிட்டே இருப்பா சும் முடிச்சு முடிச்சா முடிச்சுட்டா அதா இப்ப வேலைக்கு போனா எங்க வீட்டுலயு மொத தாத்தா வேண்டானுச்சு
ஏய் ரெண்டாவது டிகிரி படிக்கவிங்கன்னு நா சொன்னேன்லா
படிக்க அவ படிக்கன்னாலு எங்க ஆர்த்தி மொத டிகிரிய படிக்க வைக்கலலா சாலினி எங்க முருவாப்பா மகள அவ ம் சா அவளை சேக்க பிரச்சனை இல்ல பீஸ் எப்டி கரெக்டாக்கணு எங்க அப்பா இப்போ ஒழுங்கா வீட்டுக்கு வராது வக்காதா
இது கவர்மெண்ட் காலேஜலேயே சேத்தருக்கலால்லா
இ அவ்ள வந்து வேண்டா வேண்டா வேண்டா அப்ப
ஐ டிகிரி ஆல்ரெடி நா உங்கள பத்தியே மேம்ட்ட சொல்லி வச்சிருக்கே மேம் இன்னு இந்த மாரி தா ஏதாவது குட்டி குட்டி எனக்கு எதாது வேல கெடைச்சதுனாலு உங்கள சேத்து பண்ண சொல்லியிருக்காங்க
ஆமா சாலினி நா அதா பண்ணிக்கிட்டு இருக்கே எ தங்கச்சே காலேஜில அவ பயந் பயம் ப்படுவா சாலினி உண்மையான ஆண்டாங்கவி சாந்துட்டு எத பாதில விட்டா அவ்ளம் அப்படனா சொன்னா இப்ப பயம் எல்லா ஒண்ணு இல்ல அன்னைக்கி நா பண்ண நீயு பாத்தல யாரச்சுலாவ அப்டின்னா இதுதாவே இப்ப அப்பா வேற இப்டி பண்ணிக்கிட்டு இருக்க நா வந்து யாருக்குமே போன் பேசுதுக்கலா இது எரிச்சு கெட்டுட்டு இருக்க இப்ப நா இதுல எல்லா பண்ணிகிட்டு இருந்தன்னு வையி பிரச்சனையா ஆகு எது தேவலாத வேல அப்டின்ட்டா
ஐய்யய்யோ நா எது
ஆ அவா பாடியப் படிக்கதான்சொன்னே அவளுக்கு ஆசை தா இருந்தாலு என்னன்னா அவ மொத டிகிரியே படிக்கலிங்கேயில அவளுக்கு வந்து இது வீட் தீயா இருக்கு நா அன்னைக்கே சொன்ன இவ இப்ப அப்டி நெனைக்காத அவ படிச்ச பியூட்டிஷியனு தா படிப்போனு கொழுபெடுத்து போய் நா போமாட்டேனா மொதல்ல போவணு ஆமா போ ஒத்த கால நின்னா சாலி காலேஜ் போவோம்னு